ஹலோ ஜி வணக்கம்
ஜீ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாம் எப்டி இருக்காங்க அப்பா அம்மா
வீடல எல்லா சொகமா இருக்காங்க உங்க வீட்ல
எல்லாரு எல்லாரு நல்லா இருக்காங்க ஜி எப்டி போய்டிருக்குது
வீட்டுக்கு போயி சீப் ச்சி ஒரு பக்கம் நல்லாதா போய்டிருக்கு உங்களுக்கு
போச்சி அப்பறம் ஸ்டடிஸெல்லா எப்டி போய்ட்ருக்கு
ஸ்டெடிஸ்தா ஜீ இப்பதா ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு
சேரி
ஷாங்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிராவல் எங்கயாவது போயிட்டு வரலா அப்டின்ற ஒரு ஐடியால இருக்கே நீங்க அது பத்தி என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஜி மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்மண்டாவே இருக்ணு எப்பவு அதுக்கு ட்ரேவல் தா ஒரு பெஸ்ட்டு அ வ் ஒரு பெஸ்ட்டு வழி பெஸ்ட்டு வழின்னா அது ட்ரேவல்தா ஜி
ஒ
ஐடியா இருக்கு எனா நீங்க ஃபேம்லி டூரு போறது புடிக்குமா இல்ல ஃப்ரெண்ட்ஸா போறது புடிக்குமா
எனக்கு சோலோ தாங்க புடிக்கு தனியா பொய்ட்டு வர்றது
தனியா பொய்ட்டு வர்றதா அப்ப ட்ரெயின் ட்ரேவல்தா ஜி பெஸ்ட்டு
எங்கங்க எந்த ஊரு
உங்ளுக்கு எங்க புடிக்கு
சோலோவா போறதுக் புடிக்கு அதே சமயொ ரொம்ப செலவு ரொம்ப பயங்குர ஆடம்பரமா செலவு பண்றது பிடிக்காது அதே சமயயொ சாப் பாடு ஓரளவு நல்லா இருக்கண்
அது அது உண்மதா ஜி நீங்க தனியா போனீங்கன்னு வச்சீங்களே வேற லெவலா இருக்கு ஜி ட்ரெயில் ட்ரெயின் ட்ரேவெல் பெஸ்ட்டு கேர்ளா சொர்க்க பூமின் சொல்லா ஜி கேர்ளா மட்டு நீங்க பெயிட்டு வாங்க சொர்க்க பூமி ஆமா
கேர்ளால எங்கங்க
கேரளால நெறைய எட இருக்கு கோழிக்கோடு இருக்குது வயநாடு இருக்குது மூணார் இருக்குது லாஸ்ட் டைம் நா மூணார் போயிட்டு வந்தே ஜி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜி
எப்டிங்க எப்டி இருந்துச்சு என்ன ப்ளான் பண்ணீங்க எங்கெங்கெல்லா மூணார்ல போனீங்க
மூணார் மூணார்ல நெறையா எட பாத்தே ஜி வேற லெவலா இருந்துச்சு அந்த ஹில் டாப் ஸ்டேஷன் போனே ஜி வேற லெவல்லா இருந்துச்சு
ஓ சூப்பருங்க
ஜி ஒன் மினிட்டு
ஓகே ஓகே அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் மூணார பத்தியு கேள்விப்பட்ருக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு மூணாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு போல ஆக்சுவலா மூணாறு வந்து தமிழ்நாடுன்றாங்க ஆனா கேரளாவா தமிழ்நாடான்னு எனக்கு சரியா தெரில
ஹாஃப் ஹாஃப் ஜி ஹாஃப் கேரளா ஹாஃப் தமிழ்நாடு அங்க கேரளா கேரளா பீப்புள்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க ஆனா
அப்ப அவங்க மொழி வந்து தமிழா இல்ல மலையாளமா
அது ஈக்வல் ஹாஃப் ஹாஃப்
ஓ நம்ம பேசுற வார்த்த அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கும் அவங்க பேசுறதும் நமக்கு புரியும் ஓகே
அங்கே நம்ம ஆஃப் ரோடு போகும் போது அந்த டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஃபுல் அண் ஃபுல்லும் வந்து தமிழும் தெரியும் மலையாளமும் தெரியும் ஏன்ன அங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸெலாம் வருவாங்க அதனால் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலா மேனேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும்
ஆஃப் ரோடுனா என்ன மாதிரி சொல்ல வரீங்க அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு கட்டணும் அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்
ஆஃப் ரோடு நீங்க போணு அப்டின்னா இ கே நெறையா ஜீப் ட்ரைவர்ஸ்லா இர்ப்பாங்க ஜி அங்கே நீங்க மூணாரு மூணா டூ காந்தலூர்னு சொல்ட்டு ஒரு ஊர்ருக்கு ஜி நீ அங்க போனீங்கனா ஆஃப் ரோட்லா பாக்லா ஜி அதுக்கு வந்து ஒ ஒரு ஜீப் வந்து ஏழு பேரு ஏழு பேரு த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ரடுக்க அ சார்ஜ் பண்ணுவாங்க ஜி
ஏழு பேருக்கு த்ரீ தௌசண் ஃபை ஹண்ரட்
அ உ இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்குல ஒரு ஜீப்புக்கு ஒரு ஜீப்புக்கு த்ரீ தௌசண் ஃபை ஹண்ரட்டு அ மூவாயர்த்தி ஐநூறுவா ஜி
அ
ச அவுங்குளே சன்ரைஸ் பாயிண்ட்டு அவுங்குளே சன்ரைஸ் பாயிண்ட்டு ஆ ஜிப்லைன் அலச்சிட்டு போவாங்க அ அந்த இதுக்கு போ போற ஆஃப் ரோட்ல வந்து நிறையா இருக்கு ஜி
சாப்பாட்ல்லா எப்டிங்க அங்க கடைகள் இருக்கா
மேக்சிமம் ரொம்ப கடைங்கல்லா இருக்காஜி கடன்டு சொல்ல முடியாது அவுங்க கேர்ளா பீப்புள்ஸ் வீட்லே வச்சி சமப்பாங்க அதுதா அஃபோடபுளா இருக்கு நம்மளுக்கு
நம்ம வீட்டு வீட்டு வீட்டு சாப்
வீட்டு அ வீட்டு சாப்பாடு ஆ சமச்சு குடுப்பாங்க சம ச்சு குடுப்பாங்க
இது வித்யாசமா இருக்குங்க நம்ம ஊர்லல்லா அந்த மாரி இது வரக்கி நா பாத்ததில்ல வேற என்னென்னல்லா நீங்க அங்க போனீங் முனாரு இல்லாம கோழிக்கோட் சொன்னீங்கல்ல
கோழக்கோடு நா இந்த இந்த டைம் போல இதுக்கு முன்னாடி போனே அது கொஞ்ச முன்னாடி அதுனால எனக் கொஞ்சோ மறந்துறுச்
சேரிங்க இன்னொரு ஒரு விஷ்யோ கேர்ளால சொல்லிட் இருந்தாங்க அது எதோ போட்டு சவாரில்லா இருக்கு அப்டின்னாங்ளேங்க நம்ம சென்னைலலா பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்குல்ல
ஆ ஃபோட் ஃபோட் சவாரில்லா இருந்துச்சு நா இருக்குது இருக்குது ஆனா நாப் போன டைமில வந்து அந்த இதெல்லா வந்து டேம்லா ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்க வாட்டரே இல்ல அதனால நாப் நா போ போன டைமில வந்து போக முடியல ஃபோட்டிங்களா
அப்படிங்களா செரி செரி
அப்படி இருந்து நானு போனே நா எ ஒய்ஃபு கொழந்த அப்பா எல்லாரு போனோ ஃபோட்டிங்
ஓ பரவாயில்லைங்க
ஆ
அது இல்லாம நம்ம கேரளால இருந்து மும்பைக்கு போறதுக்கு ஏதோ வந்து ஒரு பெரிய ஃபோட் சவாரி வேற இருக்கு அது இருக்கதுலயே கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்கு பா ரொம்ப அது நா சாதாரணமா உள்ளவங்க எல்லா வந்து அதுக்கு ரொம்ப செலவு பண்ணி போற மாரி ஆகுதுன்னட்டு கூட நா நியூஸ் பேப்பர்லா படிச்சே
அப்படிங்களா தெரிலயே எ எதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சோ சேர்ப் பண்ணிவுடரீகளா
கண்டிப்பா நா உங்களுக்கு அத பத்தி சொல்றே ஆனா என்னா விஷயம்ன்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ வந்து ஒரு கப்பலு நம்ம கேரளால இருந்து மும்பைக்கு போகுது மறுபடியு மும்பையில இருந்து திரும்பி கேரளாக்கு வருது அது வந்து சும்மா ஒரு ட்ரிப் மாரி வந் ஏது ஏதோ பண்றாங்க இங்க இருந்து அங்க அங்கருந்து இங் கே ஒரு மூணு வாரமோ மூணு நாளோ எனக்கு அது மட்டு ஞாபகவல்ல மூணுநாளா இருக்க வாய்ப்பில்ல மூணு வாரமா லா இருக்கு ஏதோ சில இடங்கலா சுத் சுத்தி காட்டுவாங்க போல
ஆ ஆ ஆ அது சரியா தெரியல ஜி
அதா அதா அது அது எனக்கு அத பத்தி சரியா தெளிவா தெரியல
ஆ ஆ
அதா உங்ககிட்ட கேட்கலான்னு கேட்டே பரவால்ல உடுங்க வேற எங்க இடங்கலா நல்லா இருக் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து வெளியூருக்கு போறோ இந்தியால இருந் ந்து வெளியூருக்கு போறோம்னா கொச்சில வந்து பாத்தீங்கன்னா நெறையா ஊருக்கு வந்து பளைட் இருக்கு இதே வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சில எடங்கள்ல சென்னைலலா கூட இல்லாததெல்லா பிளைட் கூட வந்து நமக்கு அங்க கொச்சில கெடைக்குதுன்றாங்க அங்கியு போய் பாத்தீங்களா
ஜி ஒன் மினிட் ஒன் மினிட் ஜி
ஆ சேரிங்க
பனு ஜி ஜி ஒரு ஒரு இம்பாட்டன் ஜி ஒரு இம்பாட்டன் கால் வருது
ஓ
ஓ ஓக்கி ஆ ஓக்கே ஜி
சேரி
கா